ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா உங்களுக்கு கேக்குதுங்களா ஆ சேரிப்பா நல்லாருக்கீங்களாப்பா
ஆ நல்லாருக்கங்
ம் அப்புறப்பா
நீங்க எங்கேயாச்சு போயிருக்கீங்களா
ஆ நான் போயிருக்கறேன்ப்பா ஆ ஆக்சுவலா வந்துட்டு அதுதா சம்மர் லீவுக்கு நாங்களுமே ஏதாவது வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்ணோ ஆக்சுவலா எங்க நேட்டிவ் வந்து வேற எடத்துல இருக்கு நாங்க ஒர்க் பண்றது வேற எடத்துல இப்போ சம்மர் வெக்கேஷன் கா லீவ் விட்ட உடனே காலேஜ்ல லீவு விட்டாங்க விட்ட உடனே போகலாம் அப்டின்னு பிளான் பண்ணோம்
ஆ
அப்புறம் பாத்தா எங்க பொண்ணு வந்துட்டு ஊர்ல இருக்குறாங்க நேட்டிவோட ஊர்ல விட் டுருந்தோம் அவளுக்கு சீக்கிரமாவே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எனக்கு காலேஜ் இருந்ததுனால அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுமே நேட்டிவ் வீட்ல விட்ருந்தோம் சேரி இப்ப எனக்கு லீவ் கெடச்சிருச்சு ஆனா அவள கூட்டி அவ இல்லாம ஊருக்கு போக முடில அதனால நாங்களுமே வந்து பிளான கேன்சல் பண்ணிட்டோம்
சேர் சேர்
துல்ல எனக்கு வந்து த்ரீ டேஸ் தான் லீவு ஆமாப்பா த்ரீ டேஸ் தான் லீவு அதனால த்ரீ டேஸ்ல எப்டி போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும் கஷ்டம்ல்ல நெக்ஸ்ட்டு மண்டே ஜாயின் பண்ணணும் அதனால போகலப்பா கேன்சல் பண்ணிட்டோம்
சேரிங்க ச
சேரி சேரிங்கப்பா
ஓகே
அப்புறம் வேற ம் வேற எக்ஸசைஸ்ல்லாம் பண்ணுவீங்களாப்பா
எக்ஸசைஸ்ல்லாம் பண்ண மாட்டேன் இனி ஜிம்முக்கு வேற போணு
அப்டிங்களா ஜிம்முக்கு போறீங்களா
இல்ல போணுங்கற இனி மேல்தான் போணும்
அதாவது போகலா அப்டின்னு ஒரு பிளான் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் இது வரைக்கும் போகல அப்டின்றீங்களா
ஆமா சொல்லுவாங்க ஃப்ரெண்டு நாளைக்கு போலாம் அடுத்த நாள் போலாம் அவனும் மறந்துடுவான் நானும் மறந்துடுவே
அப்டியா
அ யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா டக்குன்னு போற மாரி இருக்கும்
ம் ம் எங்க பக்கத்துல ஜிம் இருக்கா இல்ல தூரமா இருக்கா
இல்ல இல்ல பக்கத்துலயே தான் இருக்குது
சேரிப்பா சேரிப்பா சேரிப்பா ஜிம்முக்கு பீஸ் எல்லா கட்டிருக்கீங்களா
இல்ல இல்ல நீ க க கட்டிருந்தன நா போயிட்டு இருந்திருப்பேன்
ஆ அதனாலதான் அதாவது போகணும் அப்டின்னு சொல்லி பிளான் பண்றவுங்க என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க நம்ம பிளான் பண்ணிட்டே இருப்போ ஆனா போக மாட்டோம் அப்ப நம்ம பிளான மீ பிளான தாண்டி நம்ம போகணும் அப்டின்னா ஃபீஸ் கட்டிரனும்
ஆமா
கட்டிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா போய் தான ஆகணும் நம்ம அந்த ஃபீஸ் கட்டிட்டோமே அப்படின்ற ஒரு பயத்துக்காகவாவது போயிடுவோல
ஆமா ஆமா
ஆ அதனால ஃபீஸ் கட்டிட்டு நீங்க போக கூடாதுன்னு உங்க மனசுல தோணாலும் தோனுனாலும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க போயிடுவீங்க அதுக்காக கேட்டே
சேரி
சேரி சேரிப்பா அதுதான் இப்ப ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கெடையாது நீங்க வீட்லயே கூட பண்ணலாம்ல
வீட்டுல ஒரு நாள் நா பண்ணன்னா மராது நாள் நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுது அந்த டைமிங்க்கு நம்மளால எந்திரிக்க முடிய மாட்டிக்குது
உம்
ஏன்னா நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவுங்க எழுப்பி விட்டுருவாங்க அவுங்களும் நம்ம கூட ஏதோ ஓகேங்களா நா ஒருத்தன் மட்டும் பண்றதுனால மராது நாள் நம்மளால ஏந்திரிக்க முடிய மாட்டேங்குது
அப்படியாப்பா
ஆ ஆ
சேரி சேரி சேரி அதுவும் சரிதான் ஆனா வந்துட்டு நீங்க வந்து ஒரு கண்டினியூவா ஒரு பத்து நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்க பதினோராவது நாள் ஆட் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எந்திருச்சு பண்ண ஆரமிச்சுருவீங்க
டேடியே எங்க அப்பாலாம் இருக்கும் போதுலாம் ஃபர்ஸ்ட் தான் பண்ணிகிட்டுருப்போம் அவரு எழுப்பி வுடுவாரு அது ஆ இப்ப அவரு இல்லாதனால அப்படியே வுட்டுட்டோம்
அதுதான் நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ எந்திரிக்கிற டைம் என்னப்பா
புரியல புரியல
சொல்லுங்கப்பா ஏ ஏதோ சொல்ல வந்தீங்கள எடையில
இல்ல எடையிலம் கூடி நாங்க ஜிம்முக்கு போயிட்டு தான் இருந்தோம்
அப்படியா
ஒரு ஒரு மாசம் பக்கம் போனோம் அனா ஃப்ரீ ஜிம்மு தான் நாங்களே போய் இப்ப அப்படியே பழகற மாரி அது ஃப்ரெண்டுங்க கூட போறதுனால காலங்காத் தால அஞ்சு மணிக்கு வந்து நம்மள எழுப்புட்டு அப்டியே கூட்டிட்டு போய்ருவாங்க
யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸா
ஆ என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கலா வருவாங்க நாங்க ஒரு ஆறு பேர் போவோ ஆறு பேர் வந்துருவாங்க ஆ வீட்டுக்கு வந்து காலைல எழுப்பி வுட்ருவாங்க
சேரிப்பா
ம்
அதுவு நல்லதுதா
அதுக்கப்றோ அப்டியே வுட்டாச்சு அப்றோ காலேஜு தொறந்தனால அப்டியே வுட்டாச்சு
ஓ காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்றோ அப்டியே விட்டுட்டீங்களா
ஆ டுவல்த்து லீவ்ல போய்ட்டு இருந்தோ
டு்வெல்த் லீவ்ல போனீங்களா
ஆ
உம் சேரிப்பா சேரிப்பா அது ஒரு நல்ல விஷ்யந்தானே அப்டியா
உம்
சேரி சேரி அதுவு ஒரு நல்ல விஷ்யந்தான காலைலே நம்ம சீக்கிரமா எந்திருச்சு அன்னைக்கு ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணோனா அன்னைக்கு டே ஃபுல்லாவே நம்ளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குல
ஆமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு
எப்போவ் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல
உம்
உம் சேரி சேரிப்பா காலேஜ்ல உங்ளுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப புடிக்கு
எனக் அக்கௌண்ட்ஸ் புடிக்கு
அக்கௌண்ட்ஸ் புடிக்குமா எனக்கெலா அக்கௌண்ட்ஸ் புடிக்கவே புடிக்காது சுத்தமா
சூப்பர்
நம்மளுக்கு மேக்ஸ் எல்லா வரவே வராது சயின்ஸ் தா வரு
எனக்கு எங்க எங்க டியூஷன்ல ஒரு சார் சொல்லிக் கொடுத்ததுலருந்தே ஒரு அக்கௌண்ட்ஸ் லெவன்த் த்துலருந்தே ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தே
ஓ அப்டிங்ளா சேர் சொல்லி குடுக்குறது ரொம்ப புடிக்குமா
ஆ
சரி சரிப்பா
எக்கனாமிக்ஸ் எனக் அவ்ளோக்கா சோசியல்னாலே புடிக்காது
அப்டியா எனக்கு சோசியல் ரொம்ப புடிக்கும்பா ஏனா நம்ளுக்கு சோசியல்ல ஹிஸ்ட்ரி வருல கததான அப்டியே கத அடிக்க வேண்டிதா
ஆமா கதை அடிக்க நா இங்கிலீஷ் மீடியோ நமக் ஒவ்வொரு மிஸ்டேக் பாப்பாங்க
அப்டி சொல்றீங்ளா சேரி சேரி அதுவு கரெக்ட்டு தா
கதையெல்லா அடிக்க தெரியு இப்ப எக்கனாமிக்ஸு சி ஏ தா எடுத்துருக்கே எக்கனாமிக்ஸு அதுல நா எக்கனாமிக்ஸ கூட நா கதை அடிச்சிருவே நா இப்ப எழுவத்தஞ்சு மார்க்கு எழுவத்தஞ்சுக்கு எழுவத்தஞ்சு எடுத்திருங்க
அப்டியா
ஆ அ
சுப்பர் சூப்பர் பா வெரி குட் ஆ அப்ப நல்லா படிப்பாளி போலயே நீங்க
ஆ ஹா அதெல்லா ஒண்ணு கெடையாது படிக்கணு லாஸ்ட் டைம்ல படிக்றது தா
அதேதா எல்லாரு அப்டித்தானே பண்றோ
ஆமா எக்ஸாம் இருக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக் முன்னாடி படுஜா இம்பாட்டன்லா அமுச்சுடும் போது அதெல்லா அப்டியே சாட் ஜி பி டி ல போட்டு அப்டியே படிச்சிடுவே
சாட் ஜி பி டி அதுதா உம் சேரி சேரிப்பா நம்ளுக் இருக்கவே இருக்கு அந்த ஆப் பில்ல
ஆமா
அவ்ளோதா
ஏன்னா அவங்க ஆன்சர அனுப்சுட மாட்டாங்க
ஓ அப் இல்ல நீங்க புக்ல மார்க் பண்ணி தர மாட்டாங்க எ போஷன் முடிச்சவுடனவே
கெடையாது
ஓ அப்டிங்ளா
ஆ எங்கள்க்கு ஃபுல்லாவே ஃபோன்தா ஃபோன்லயே அப்டியே எல்லாத்தியு இது அம்ச்சுட்ருவாங்க அத பாத் த்து படிக்கணு மெட்டீரியல்லா அவ்ளோக்கா கெடையாது
ஓ அப்டியா
அ தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு மட்டுந்தா புக் இருக்குது
ஓ செரி செரி செரிப்பா
உம்ம்
அப்ப அதுவேயா சேர் ஆம்மா அப்ப நீங்க இப்ப புக்லமே வந்துட்டு உங்குளுக்கு டைமு வேஸ்ட் ஆகுல்ல நீங்க ஃபுல்லா அத தேடி தேடி ஆன்சர் கண்டுபுடுச்சு மார்க் பண்ணி
னா எல்லாமே தனித்தனியா குடுத்துருப்பாங்க ஈஸியா படிச்சுக்லா இது எல்லாமே ஒரே கதைய்யா குடுத்துருக்காங்க அந்த கதையல் நம்ம எப்டி படிக்கிறது அப்டியே அதைய் யூடூப் போட்டு இந்த கதையை கேட்டு அப்டியே ஏத்திக்க வேண்டியன்னா
ஆ கரெக்ட் இது கூட நல்ல ஐடியா தா அதுவு செதிதா நீங்க உங்குளுக்கு புக்க படிக்கிறத விட இந்த மாதிரி படிச்சீங்ன்னா ஈஸி உங்குளுக்கு டைமு சேவ் ஆகுல்ல ஆ புக்ல நீங்க தேடிட்ருக்கணு ஒரு ஒரு கொஸ்டின்க்கு ஆன்சர
உம்ம் அது நாளைக் எக்ஸாம்னா இன்னிக் நைட்டே படிப்போ ஃப்ரெண்டுங்ளா வருவாங்க நைட் ட்டு உக்காந்தொன்னா மூணு நைட்டு மூணு மணி முட்டு உ க்காந்து படிச்சுட்டு தூங்கிருவோ
குரூப் ஸ்டடி பண்ணுவீங்களா
ஆம்மா அது வ அன்னைக்கு ஒரு நைட்டு மட்டுந்தா எப்பியு எந்த எக்ஸாமா இருந் தா லாஸ்ட்டு ஒரு நைட்டு உக்காந்து படிச்சிடு மூணு மணி முட்டுக்கு உக்காந்து படிச்சிட்டு கெளம்பிடுவாங்க அப்போ நா போய் தூங்கிருவே அப்றோ காலைல் நெனச்சு எக்ஸாம் போ வேண்டிதா ஆமா மூணு மணி முட்டு படிப்பே அப்போ கொஞ்ச நேர் வெளாண்ட்டு அப்டியே
சேர் சேர் அப்ப தூங்க மாட்டீங்களாப்பா
அதுக்கப்புறோ தூங்கிருவோ
சேரி சேரி சேரி
ம் நமக் எந்நேரத்துல தூங்குனாலு முழிப் கரெக்டா அந்த டைமுக்கு வந்துரு
அப்டிங்ளா எ ஆனா இருந்தாலு தூக்க முக்கியோ இல்லல்ல முக்கியந்தானே ஆ ஓ அதாவது எக்ஸாமல்லா முடிச்சதுக் அப்றோ லீவ்ல நல்லா தூங்கிக்க வேண்டிதா சேர்
மணி ஆகுது எந்திருக்கற்கு
சேரி சேரி சேரி அதுவு கரெக்ட்டு தா கொஞ்ச நாளுக் கஷ்டப்பட்டா அப்றோ நம்ம நல்லா ஜ ஜாலியா இருக்க போறோ அப்டிதான சேரி சேரி சேரி அதுவு கரெக்ட்டு தா பரவால்ல
உம்
ஆனா மூணு மணி வரைக்கு படிப்பேன் சொல்றீங்க்ளே அதுலயே தெரியுது நீங்க நல்லா படிப் வழிதா அப்டின்ட்டு
ஆ ஹ ஆ ஹ
அதுதாப்பா
ம்
சரிப்பா
நீங்க உங்ளுக்கு எந்த சப்ஜெக்ட் புடிக்கு
எனக்கு வந்து சயின்ஸ் தா பிடிக்கும்பா எனக்கு மேக்ஸ் எல்லா பிடிக்காது அக்கௌண்ட்ஸ் பிடிக்கு அது
ஓ
நாங்க ஆமா அதாது அ சயின்ஸ்ல சயின்ஸ்லே எல்லாமே பிடிக்கு ஆனா ச இந்த கெ கெமிஸ்ட்ரி பிடிக்காது கெமிஸ்ட்ரில வந்து நம்ளுக்கு ஈக் க்குவேஷன்ஸ்லா வருல்ல அதுனால கெமிஸ்ட்ரி பிடிக்காது மத் தபடி சயின்ஸ்ல எல்லாமே பிடிக்கு பிசிக்ஸ்சு அப்றோ பாட்னி இல்லைப்பா நா வந்து ப்ளஸ் ஒ ப்ளஸ் டூ படிக்ல
ஓகே ஓ
டென்து முடிச்சுட்டு நா இதுல பா டிப்ளமோ
சரி ஓகே ஃபைன்
ம் டென்த் வரைக்கு சொல்றே சயின்ஸ் புடிக்கு மே எனக் மேஜராவே சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப புடிக்கு அப்ப மேக்ஸ் எல்லா வராது
ஆ கெமிஸ்ட்ரி இல்லேல்ல டென்த்ல
டென்து சயின்ஸ்ல மீ இது மூ டென்து சயின்ஸ் வந்து மூணா டிவைடு ஆகுலப்பா
அதுல கெமிஸ்ட்ரி வரு எங்ளுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரு
ஆம்மாமா ஆ ஆ ஓகே ஓகே
இப்ப எப்டின்னு தெரில நாங்க படிக்கும் போது அந்த மாதிரி
அப்ப கே
சரி சரிப்பா சரிப்பா சரிப்பா சரி நீங்க பாருங்க சரியா நம்ம அடுத்த கால்ல பேஸ்லா சரியாப்பா ஓகே வச்சுட்டுமாப்பா ம் ஓகேப்பா பாய்